வணக்கம்
வணக்கம் எப்டி இருக் கீங்க நல்லாரு
எப்டி நல்லா இருக்கன் நல்லா இருக்கன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் ரொம்ப
ஓகே ஓகே சாப்ட்டிங்களா
ஆ சாப்டன் நீங்க சாப்
ஒ இல்ல இனிமேல் தா சாப்பணும்
நம்ம இன்னிக்கி சாலை விபத்த பத்தி பாக்கலாமா
கண்டிப்பா பாக்லா ஒண்ணு ம் ம்
கொஞ்ச அத பத்தி சொல்லுங்க நான் அப்றம் சொல்ற
ஓகே ஓகே ஸோ சாலை விபத்து சாலை பராமரிப்பு ஸோ அத பத்தி பேசுனோம்னா கண்டிப்பா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ச போக்குவரத்துங்கறது ரொம்ப ஒரு முக்கியமானது ஏன்னா ஒரு வீட்ல அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர்டயுமே வண்டி இருக்கு அப்டிங்கிற ஒரு நிலம வந்துருச்சு ஒரு வீட்டு வீட்ல அஞ்சு வண்டினா அப்டியே எல்லா வீட்லய கவுண்ட் பண்ணிக்கோங்க எவ்ளோ வண்டி வரும்னு சொல்ல போனா அப்டிங்கும்போது ச அதுக்கு என்னம நம்ம வண்டிக்கு எவ்ளோக்கெவ்ளோ வண்டி வாங்குறோமோ அவ்ளோக்கவ்ளோ நம்ம சாலைங்கிறது கொஞ்சம் வந்து அ நல்லா இருக்கணு சொல்ல போனா பெருசாவும் இருக்கணு அப்பதா நம்ம ஓட்டிட்டு போறதுக் நல்லா இருக்கூ இன்னொன்னு வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்காது விபத்துகள் ஏற்படாது சோ அப்டிந்தாதா பரவால்ல இன்னொன்னு அந்த சாலை பாத் அது ஒண்ணுல்ல நம்ம தமிழ்நாட உட்டு நீங்க வெளில பொய்ட்டிங்கனா எங்கயுமோ நல்ல ஒரு ரோடு பாக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மாரி ரோடு எங்கெயுமே இல்ல அதர் கண்ட்டு அதர் ஸ்டேட் பொர்த்த கேரளாவா இருக்கட்டூ கர்நாடகா இந்த பக்கொலா பொ போங்களே நம்ப தமிழ்நாட் இருக்க மாரி பா எங்கயுமே எதுமே இருக்காது ரோட் அவ்ளோ சூப்பரா இருக் நம்ம தமிழ்நாட்ல சோ அப்டிங் போது நம்ம நம்ம தம் தமிழ் பீப்புள்ஸ் வந்து அதயே பாத்திங்கனா ரொம்ப நெறயா யூஸ் பண்ண மாட்டிக்கிறாங்க சொல்லப்போனா எப்டி சொல்றது வேணுனே போய் வண்டில வீரி வீலிங் பண்ட்டு போயி ஆக்சிடெண்ட் பண்றதூ ஒண்ணு இல்ல சும்மா நடந்து போறொவங்க மேல வண்டிவுட்டு அடிக்கிறானுக அவ்ளோ நல்லா அவ்ளோ பெர் நல்ல ரோடு இருக்கு அவ்ளோ பெருசு சர்வீஸ் ரோடுருக்கூ ரெண்டு மெயின் ரோடுருக்கூ அப்டி இருக்கவு மெயின் ரோட்ல இருந்து சர்வீஸ் ரோட ஒடச்சிகிட்டு வந்தூ பிளாட்ஃபாம நெனச்சிட் நடந்து போறவன தூக்குறானுக அடிச்சி அப்ப எப்டி இரு டுயும் நம்ம ஓட்டுறோன்னெ நெனச்சி பாருங்கலே அந்த அ சா சாலை விபத்துங்குறது எவ்ளோ சீக்ரோ வருது பாருங்க அவங்களுக்கு எ
கண்டிப்பா தோழர் நீங்க சொல்றது உண்மதா ஏனா அவங்க வந்து ஒரு லிமிட் இருக்கு இப்பொ என்னன்னா பைக் வச் இப்ப ஆனா பதினெட்டு வயசு பூர்த்தியே ஆகல அவங்கலா பைக் ஓட்றாங்க அவுங்களுக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்றாங்ளா இல்ல என்னன் தெர்ல ரொம்ப ஏரோப்பிளைன் ஓட்டுற மாரி ஃபீலிங் இப்ப நா வந்து எங்க மெ எங்க வீடு வந்து ஹைவேலதா இருக்கு ஆனா உண்மைக்மே கிராஸ் பண்ணதுக்கு ரொம்ப பயனு அங்க தூரமா வந்தா கூட இவங்க வந்து ஹண்ரடு ஸ்பீட்ல வருவாங்ளோ அப்டின் சொல்லி பயந்துப்பே இப்ப ஒண்ணுமே வராத டைம் சிகுனல் போடாத டைம்த்துலதா நா வந்து ரோட கிராஸ் பண்றது ஏனா ரொம்ப ஸ்பீடா போறாங்க நா இப்ப ஒன் வீக் கு முன்னாடி வந்து ஒரு டெம்புள் பொயிருந்தே அங்க வந்து என் னனா அந்த கோயிலுக்கு வந்து எறக் அந்த கோயில் பக்கத்லர்ந்து எல்லா எடத்துலய்மே ஒரு சில கால்வாய் போறதுக்காண்டி குட்டி குட்டி பிரிட்ஜி மாரி பண்ணிர்ப்பாங்க அந்த பிரிட்ஜ வந்து கொஞ்சொ ஒசரமா பண்ணிருக்காங்க அந்த பிரிட்ஜு பண்ணி எறங்குற எடத்துல என்ன ஆச்சி அப்புட்னா ஒரு ஸ்பீடு பிரேக் போட்ருக்காங்க ஸ்பீடு பிரேக்கு வந்து லைட் டா போடல ரொம்ப ஒசரமா போட்ருறாங்க க அந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப மேலருக்கு மேல எறங்கி வர ஸ்பீடே பைக் ரொம்ப ஃபாஸ்டாதா வரூ அவங்க ஸ்லோ பண் தூ கடெ சடன்லீ வந்து பிரேக் போட்டாலூ அவுங்க பல்ட்டி அடிச்ருவாங்க ஆன அந்த எடத்துல வந்து ஸ்பீடு பிரேக் போட்டதுங்கு ரொம்ப ராங்கு ஏனா நா நின்னு ஒரு ஹாப் அ நவர்ல நின்னு பாக்குறப்போமே அந்த ஸ்பீடு பிரேக் க்ல வந்து நாலஞ்சு பேரு வந்து டப் டப்னு போட்டு பிரேக் போட்டு கீழ விழுந்தாங்க ஏனா அந்த எடத்துல வந்து ஆக்சின்ட் ஆன்னா நம்ம ரொம்ப ஹை ஸ்பீட்ல ஹண்ரடு ஸ்பீட்ல வந்து அங்க பிரேக் போட்டோனா தூக்கி நம்ள அடிச்சிரூ எனா ஒரு சில எடத்துல வந்து இந்த மாரி தவறுகள் பண்றாங்க ஆனா என்ன அந்த சைல் இல்லல்ல ஊர் மக்கள் வந்து இத வந்து போடக்கூடா யாரா இருந்தாலு செரி ஏனா நம்ம அங்க இல்ல இருந்தாலு நா அங்க ஒரு லேடி இருந்தாங்க இதெல்லா நீங்க சொல்லி எடுக்க மாட்டெங்களா ஏனா நா வெளியூர்ல இருக்குனே இப்ப இதெல்லா சொல்லுங்க இந்த மாரி வந்து வைக்க கூடாதூ இதுல வந்து தெரியாத ஆள்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன பசங்கலா வாராங்க தெரியாத ஆள் கள் வந்து அவொங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆவ நெறையா வாய்ப்பிருக்கு அப்டி சொல்லப்போ அவொங்க சொன்னாங்க இல்லமா நாங்க கம்ப்ளைண்ட் குடுத்துட்டோ ஆனா என்ன பிரச்சனனா ஒரு லேடி அப்புடுதா ப பையெ இர்ந்துருக்கா பின்னாடி அம்மா வந்ருக்காங்க ஸ்பாட்லே வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிடெ அவுங்க அந்த பையனுக்கு ஒண்ணுஸ் இதுல யாரு வந்தாலு பின்னாடி வரவங்களுக்கு ஆபத்து அந்த அம்மாவ தூக் கி அந்த வயக்காட்டு நீங்க சொன்னீங்ல சர்வீஸ் ரோட்ட தாண்டி வயக்காட்ல போட்டு மண்டல அடிச்சு ஸ்பாட்லயே எறந்து போயிட்டேன் சொன்னாங்க ஏன்னா இப்ப உள்ள குழந்தைல வந்து லைசன்ஸ் இல்லாம இன்னொன்னு ஓட்றாங்க அவுங்க வந்து என்னமோ ஜெட்ல பறக்குற மாரியே ஃபீலிங்லா எம்பது நூறு அந்த மாரி போ வண்டி போலதாங்க அது போக நீங்க சொல்ற மாரிதா வண்டி போயிட்டே இருக்கு அவங்களால கன்ட்ரோல் பண்ண முடியலையா யார் மேலயாவது மோதி ஆக்சிடென் பண்றாங்க ஏன்னா இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சில எடத்துலலாம் நா பாத்திருக்கே ஒன் வே தா இருக்கு ஒன் வேல வந்து ஒன் வேல வந்து நீங்க ஒரு சின்ன ரோடா இருக்கு ஒரு பஸ்சு போனா அடுத்த எதுமே வர முடியாத அளவு க்கு அந்த ஒன்வேல வந்து இங்க இப்புடி போயிட்ருந்தா அந்த சைடு போறதுக்கு தனி வழிஇருக்கு ஆனாலு அந்த ஒன் வேல இப்படி போனா ஷார்ட் கட்டா போயிர்லாமா சொல்ட்டு ச நெறைய வேர் கிராஸ் பண்ணி வாறாங்க இந்த மாரி தப்பு பண்றது வந்து ரொம்ப தவறுன் சொல்லுவே இதனாலதா சாலை விபத்துகள் வந்து அதிகமா ஏற்படுது
அ இன்னொன்னு நம்ப இ நம்ப இதுல எப்டி விபத்து அதிக ஏற்படுதுனா ஒண்ணு சாலையக் கூட காரணோ சொல்லா ஏனா ரோடு நல்லா இருக்குன் சொல்லி அடுச்சு ஓட்றவனு இருக்கானு ரோடு தா நல்லா இருக்குல ரொம்ப ஸ்பீடா போலான்ட்டு போறவனு இருக்காங்க ஸோ ரோடு வந்து ப ஒரு பக்கோங்க நல் நல்லா இருக்குன் சொன்னாலு அதுல இன்னொரு பக்கோ ஆபத்து இருக்கு இந்த மாரி நீங்க சொன்ன மாரி இந்த மாரி ஒரு வே ஸ்பீட் பிரேக்கர் ஆ இருக்கட்டு இல்ல நல்லா ஒரு யூ சேப் வ வளைவுல போய் நல்லா ஸ்பீடா போய் வளச்சி சைல் இருக்க கா இதலா இடிச்சு உழுந்து ஸ்பாட் அவுட் ஆவறதோ இதெல்லா நெறையா நடக்குது சோ ரோடு எவ்ளோக் எவ்ளோ நல் நமக்கு என்னான ரோடு நல்லா போட்டு குடுத்துருக்காங்க நம்ம அதுக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணிக்கனு நாம போய் அந்த எட்த்துல வீலிங் பண்றோ ஸ்பீடா போறோ பந்தா காட்றோ அப்பிடின்டு போனோ வச்சக்கோங்ளே இந்த மாரி தா எதா ஒண்ணு ஆவு வெளிய இப்ப கேரளாலாம் போனா ரோடு சுத்தமா நல்லா இல்ல அந்த குண்டு குழியாதா இருக்கு ஆனா அங்கலா பாத்தனா அவளோ விபத்தே ஏற்படாது அதுக் காரணோ பாத்தீங்ன்னா ஸ்பீடா யாரும் போமாட்டங்க ரோடு நல்லா இல்ல அப்டிங்கும் போது ஸ்பீடா யாரும் போ மாட்டாங்க கரெக்ட்டா போறாங்க அப்டிங்கும் போது அது நல்லாருக்கு நம்பளுக்கு இவ்ளோ பெனிஃப்பிட் பண்ணி தரங்க கவர்மெண்ட்லந்து இப்டிங்கும் போது நம்ப ஆளுங்க வந்து அத யூஸ் பண்ணிக்க மாட்டிங்றாங்க இந்த மாதிரி நீங்க சொன்ன மாரி ஸ்பீடா போய் தூக்கி அடிக்கிறதா இருக்கட்டு இன்னொன்னு அதாது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்றதா இருக் இப்ப நைட்ல வந்து தூங்காம வண்டி ஓட்றதா இருட்டு இன்னொன்னு பாத்தீனா அந்த பெரிய பெரிய பஸ்ஸு அந்த லாரில்லாம் பாத்தீனா ரொம்ப சவுண்டா ஆரன் வச்சிருப்பாங்க ஒன்னுல்ல நம்ம வண்டில போயிட்ருப்போ பக்கத்துல வந்து ஆரன் அடிப்பாங்க நம்ம அந்த எட்த்துல ஒ ஜர்க்கா ஒரு நிமிசோ ஆயிடு கீழ கூட போட்டு வண்டிய போட்டு கூட உழுவ அந்த மாரி வந்துருது சொல்ல போனா அவ்ளோ ஸ்பீடா ஆரன் அடிக்கிறானுக சொல்லப்போ பக்கத்துல வந்து அடிக்கிறானுக நம் ஓ அந்த ஒரு ஆர்ட் பேசண்டா இருக்கட்டு வண்டி ஓட்டி போறவங்க ஒரு ஆர்ட் பேசன்ட்டா கூட இருக்கட்டு அவுங்க ஓட்டிட்டு போ போது இந்த மாரி ஆகும் போது ஏதோ ஒன்னு ஆயிடுச் சுங்களா அப்ப யாரு அந்த பொறுப்பாகு சொல்லப்போனா
கண்டிப்பா ஏன்னா அந்த மாரி பண்றாங்க ஒரு சிலவங்க பாருங்க அந்த புல்லட்ல்லா ரொம்ப சவுண்டு கேக்கு கடமுடா கடமுடா அது திடீர்னு வேணுக்குனு ஒரு சில பசங்க நா பாத்ருக்கே வேணுக்குனே வந்து ஆள்கள் வந்து அதிர்ச்சி ஆகற மாரி கொழந்தைகள் அதிர்ச்சி ஆ மாரி அந்த அ ந்த அவுங்க ஹாரன் வேற வித்தியாசமா வச்சிருப்பாங்ளா அந்த மாரி அடிக்குப்ப நானுமே நெறைய எடத் துல பயந்திருக்கே ஏனா சாலை விபத்த வந்து நம்ப வந்து உ முக்கியமா என்ன சொல்லனுனா சாலை பாதுகாப்ப வந்து நமது அனைவரு வந்து எல்லாரு ஒண்ணு சேந்துதா பண்ண முடியு நெறைய வேர் பாருங்க நெறைய பேர் காலைல வேலைக்கு போறாங்க பயணம் செய்யிறாங்க அந்த மாதிரி போம் போது வந்து என் நெறைய எடத் த்துல வந்து சாலை விபத்துகள் ஏற்படுது இதெல்லா நம்ம சாலை விதிமுறைகளை வந்து பின்பற்றுனா விபத்துகள வந்து தவிர்க்கலாம் நா சொல்லுவே இதும் போது வாகனம் எப்பெல்லா நம்ப ஓட் ட்டுறோமோ அப்பல்லா என்ன பண்ணணுனா தலைக்கவச வந்து நம்ம கண்டிப்பா போட்டுக்கணும் பைக்கா இருந்தா தலைக்கவசம் போட்டுருக்கணும் இன்னொன்னு காரா இருந்தா வந்து சீட் பெல்ட் வந்து அணி அணிஞ்சிருந்தா மட்டுந்தா நம்மளால வந்து சடன்லி ஒரு பிரேக் போடப்போ நம்ம வந்து பாதுகாக்க முடியு அது போக போக்குவரத் து என்னென்ன சிக்கல் இருக்கு அந்த ரூல்ஸ் து அதெல்லாம் வந்து மதிச்சி பாலோ பண்ணா மட்டுந்தா அதெல்லா போ முடியும் நீங்க ந நெறைய நா வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்ராட் கண்ட்ரிலல்லா அவுங்க வந்து இவ்ளோ அவுங்க வந்து போட்ருப்பாங்க இந்த இந்த ஹைவேல இவ்ளோ ஸ்பீட்ல தா போணு இந்த சிக்னல்ல வந்து இந்த ஜீ இந்த ஜீப்ரா க்ராசிங் அந்த சிக்னல் வந்து நீங்க இந்த மாதிரி தான் ஃபாலோப் பண்ணணும் லைட் நம்ம தவறுகள்லா பண்ணணும்னா அவுங்களோட ஆட்டோமேட்டிக்கா வந்து அவுங்க காருக்குள்ள ஸ் ஃபைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிரு ஏனா கேமரா செட் பண்ணிருக்கு அவுங்களோட வண்டி நம்பரை பாத்து அவுங்க எ ஒன் இயருக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணுவாங்கல்லா லைசன்ஸ் ஏதாவது பண்ண போ அந்த ஃபுல் பேமெண்ட் அவுங்க கட்டி கட்னா மட்டும்தான் அவுங்களுக்கு வந்து அந்த கார குடு ஏனா அந்த மாதிரி ஃபைன் இதே அதே மாதிரி நம்ம ஊர்லயே வச்சா நல்லா இருக்கும்னு நா நெனைக்கிறேன் இன்னொரு நெறைய பேர் வக்கிறாங்க கை பேசி பேசிட்டே வாகனம் ஓட்டுறாங்க பாத்துருக்கீங்களா நீங்க
பாத்துருக்கே பாத்துருக்கே ம் அதா நீங்க சொன்னது கரெக்டு தா அது வந்து இந்த அங்க வில்லால பாத் த்திங்கனா ட்ராஃபிக் போலீஸே இருக்க மாட்டங்க மெயின் ரீசன் நீங்க சொன்னது ஒன்னு தா எல்லா இடழும் ப்ரஃபோ பர்ஃபக்டா பாத்திங்கனா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ரோட்ல எவ்ளோ கிலோமீட்டர் ஸ்பிட்ல போனுமோ அவ்ளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போவாங்க அதுக்கு மேல போனாங்கன்னா உடனக்கு உடனே ஸ்பைன் விழுகு அப்டி ரொம்ப ஸ்பீடா போனனா அடுத்த சிக்னல்ல போலீஸ்கார மடக்கிடுவாங்க அவுங்கள சோ அவ்ளோ ஒரு சிட்டா ஃபாலோ பண்றாங்க சொல்ல போனா அதே மாரி ட்ரா அந்த லே சிக்னல் போட்டாங்கன்னா அந்த சிக்னல் போட்டவுன ஒரு வண்டி கூட க்ராஸ் ஆவாது கரெக்டா அந்த ஜீப்ரா க்ராஸிங்க லைனுக்கு பின்னாடி தா நிப்பாங்க அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா போகும் சொல்ல போன வண்டிங்க அப்டி இருக்கு ஆனா நம்ப ஊர்ல அப்டியா சிக்னல் போறத ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்டு இருக்குனா அப்டியே முறுக்குடா முறுக்குடா சல்லுனு போறோ கரெக்ட நம்ம வண்டிப க்ராஸ் அப்போ சிக்னல் போட்டுருவாங்க யாரா நடுவுல வந்துருவங்க அடிச்சு ரோட்ல போட்டுரு இப்ப இந்த மாதிரி தா நடக்குது நம்ம ஊர்ல வந்து யாரும் சொன்ன மாரி நீங்க யாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறங்க இவ்ளோ ஸீபீடுல தா போனுன்னா இனி அதுக்கு எச்சாதா போறானுங்க எம்பதுலதா போறம்ன நூத்தி இருபதுல போறானுங்க அறுவத்தி ஏழுல போயிட்டு நூத்தி எட்டுல வறானுங்க இந்த மாரில்லா ஆகுது சொல்ல போனா இந்த மாரி பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆவுது அதேமாரி தலைக்கவசம் அது சொன்னீங்க அதாவது பாத்தீங்கன்னா தலைக்கவசமே கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியா வாங்கி போடுவோ ஒன்னு ‌நூரு ருபாய் கிடைக்குது நூத்திஇருபது ரூவாய்க்கு கிடைக்குது சொல்லி ஏதோ போலீஸ்காரங்க மாட் ட்ட கூடாதுன்னு சொல்லி வாங்கி போட்டு போற ஆளுகளும் இருக்காங்க அது பாத்தன சும்மா கீழ போட்டு டம்ன்னு உழுந்தாலே அது உடஞ்சு போயிடு நல்ல ஒரு கிராண்டடா நல்ல ஒரு பிராண்டா பாத்து வாங்கனு நல்ல ஒரு அந்த சிம்பு இது இருக்கும் அந்த சீல் இருக்கு அந்த சீல ஒரிஜினல் சீலா ஒரிஜினல் ஹெல்மெட்டானு பாத்து ஒரு ஆயிர ரூபா ஆனாலு சரி ஏனா நம்ம உயிர காப்பாத்த போற பொருளுக்கு வந்து ஆயிர ரூபா செலவு பண்றதுல பெரிய இதாவே இருக்காது சொல்ல போனா நம்ம ஆயர்ரூவா செலவு பண்ணி ஒரு பொருள வாங்கி போட்டு நம்ம உயிர காப்பாத்திக்க போறோனா அது நமக்குதா பரவால்ல நூத்தி இருவது ரூவாய்கு சும்மா இப்ப ப்ரீயா குடுக்குறாங்க இல்ல நூத்தி இருவதுரூவாக்கு தராங்க அப்டின் சொல்லி வாங்கி போட்றோனா அது நம்மளுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாத கெடையாது அப்போதைக்கு போலீஸ்காரங்க் கிட்டருந்து தப்பிக்கதா முடியுமே ஒழிஞ்சி நம்ம உயிருக்கு உத்ரவாத பண்றதுக்காக அது பண்ண முடியாது அதே மாரி சீட் பெல்ட் அது நீ சொல்றீங்க சீட் பெல்ட் ட்ல பாத்தீங்னா என்னனா இப்ப நம்ம ஒரு தமிழ்நாடு ரூல்ஸ் படி டிரைவர் ரூல்ஸ் டிரைவர் மட்டு போட்டா போதுங்கறத எதா பண் பண்ணிட் ட்ருக்காங்க ஒன்னு நாலு பேருமே போட்ணு அப்டிங்கற ஒரு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்கனா அத இந்த கார்ல போம்போது விபத்துக்கல கொஞ்ச கொறைக்கலா விபத்து கொறைக்கலா உயிரிழிப்ப கொறைக்கலா சொல்லப் போனா நம்பாளுக்கள் பாத்திங்கனா டிரைவர் மட்டு போட்டு டிரைவர் மட்டு தப்ச்சிக்கிறாரு மத்தபடி பக்கத்துல ஒக்காந்து போறவ்ங்க எல்லாருமே என்னா பண் ன் போறாங்க முன்னாடி போய் இடிச்சி மண்ட ஒடைஞ்சு ஸ்பாட் அவுட் ஆகுறாங்க அந்த மாரி நெலைமதா ஏற்படுது இதுக்குள்ள போனா
கண்டிப்பா தோழர் நீங்க சொல்றது உண்மதா ஏனா சீட் பெல்ட்டு வந்து நாலு பேரு போட போ வந்து இப்ப சின்ன கொழந்த இருக்கா முன்னாடி சின்ன கொழந்த அப்ரோட்லலா சின்ன கொழந்தையெல்லா அளோடு கெடையாது முன்னாடி வந்து அது வந்து கவர்மெண்ட் வந்து அலோ‌பண்ணாது அப்டியே வச்சாலு ஃபைன் அடிச்சிருவாங்க அவுங்கள ஒரு சின் பின்னாடி உக்காரவெச் சு அவுங்களுக்கு சீட் பெல் அவ்ங்களுக்குனு ஒரு சீட் இருக்கு அவ்ங்களுக்கு சீட் பெல்ட்டு தா ஏனா இங்க வந்து நா‌ பாருங்க கொழந்தைய வந்து முன்னாடி வெச்சு கொண்டு போறோ அங்க சின்ன கொழந்த ரெண்டு மாச கொழந்தையான் செரி மூணு மாச கொழந்தையா இருந்தாலு செரி
ம் ம்
உங்களுக்குன்னு ஒரு சீட்டு பெல்ட்ட போட்டு தனியா தா வப்பாங்க அந்த மாரி ரூல்ஸ் அங்க அந்த மாரி வந்து இப்ப போடாம நம்ம போறோ சடன்லி ஒரு பிரேக் போட வரதுக்கு யாராவ்து குறுக்க வந்துட்டாங்க அப்பிட்ணா சடன்லியா அந்த நா பிரேக் போட பாப்போ வந்து அந்த கொழந்த வந்து கீழ வுழற்துக்கு ஆ ஹன்ரடு பர்சன்ட் அதிக வாய்ப்பு இருக்கு
அந்த அதா அதா சேரி சேரி செரி தோழி நம்மட் டைம் முடிஞ்சது நம்ம தொடர்ந்து பேசுவோ ஓகேங்ளா ஓகே நன்றி நன்றிங்க